ஆ என்னப்
இந்த நம்பர்லந்து நா உனக் கால்ப் பண்ணேனா ஒரு கால்
இல்லப் பண்ல
இல்ல ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் இருக் காட்டுது அன்னால்தா லோடு ஆயிட்ருக்கு ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்
ஆனா எனக்கு தெரிஞ்சி நேத்து இந்த நம்பர்லந்துப் பண்ண மாரி எனக்கு தெரியில
சிப் பாக்லா என்னன் தெரில அது ரெண்டு லோடாயிட்ருக்கு அந்த சாரு கிட்டதாக் கேக்குணு
நானு அத் நேத்து அத்தனை கால் பேசுனே பட் எனக்கு வந்துருக்
அதா எனக் எனக்கு புரியல என்ன நடக் என்ன பண்றதுனு
ம் ஓகே என்ன பண்றீங்க
சும்மாதா இருக்க நானு எனக்கு எந்த வேலையு இல்ல இருக்கு கொஞ்ச துணி அடுக்குறது தா இருக்கு அதனால கொஞ்ச சோம்பேறியா இருக்கு அதுனால நா அந்த வேல பாக்ல
ம்
ம் நீங்க என்ன பண்றீங்க
நா கொஞ்ச வேலையா இருந்தே இப்பதா லைட்டா பேசு ஃப்ரீயா இருக்கே
என்னாச்சு என்ன வேல வீட்ல வேல இருக்கா பாத்தர துணி அந்த மாரி
அப்பிடிதா வேற கொஞ்சோ எங்க அப்பா வேற எதோ வேல செஞ்சிருந்தாரு அதுக்கு வேற நாங்க எட்த்து எட்த்து குட்த்துருந்தோ அதுவே வெருப்பாயிருச்சு
ஓ அப்ப பண்ணது வேல எல்லா எங்கப்பா
ஆமா
எனக்கு செம்ம வெறுப் பாயிர்ச்சு நானு சேரி கால்ல ச பன்னண்டு ம அதனால தா பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணே
ம்
அப்ப வந்து உங்க பிரதர் கிட்ட பேசிட்ருந்தனா அப்பற நீங்க வர்க் இருக் க்குன் சொன்னீங்ளா
ம்
ம் நம்ம அண்ண வேற உங்க பிதர்க்கிட்ட பேசிட்டு வந்துட்டே அவரு கேட்னுக்குறாரு கொஸ் என்ட்ட கொஸ்டின் பண்ணி கொஸ்டின் பண்ணி அவரு பதில் கேட்னுந்தாரு நானு சொல்லினு இருந்தே நா மாட்னு
ம்
இல்தா அப்பயாச்சு ஒரு மூணு கால் பேசிருக்கலாம்னு நெனைக்கிறே
அப்போ நா எந்த ஒரு நாய்ஸு இல்லாம இருந்தனா நா ஏ பேசாம இருக்கப் போறே வேலையா இருந்துச்சு நடுல நடுல கூப்ட்டுக்குனே இருப்பாங்க நா போக போகலனா அதுக்கு கத் த்துவாங்க ஃப்ரீயா இருக்கும் போதுதான பண்ண முடியு நா அதுக்கு டென்ஷனா ஆவே இங்கருந்து அவ்ங்கள மொறச்சுக்குனே இருப்பே
எர் மேடமுக்கு அவ்ங்களு எடுக்கவே இல்ல
ம்
கொய்யர் கொய்யர் மேடம்
அவ்ங்களுக்கு கூட எதோ ஃபோன் வேற ஒட்டனுமா அதுக்கு வேற கேட்னு இருக்காங்க
அப்டியா
ஆமா அன்னைக்கே நா சொன்னே அன்னைக்கே ஒட்டிருக்கலா அந்த டீ கடைக்கு பக்கத்துல நீங்க போயிட்டு யாரோ ஒருத்தர் சார்ஜர் வயரு ஆ அப்பவே அங்கயே நா கேட்டே அங்கயே ஒட்டிருக்கலா அந்த வந்துனு
ஆ டிஸ்பிளே தனியா வந்தா ஒட்டுவாங்களே ஃப்ரீயாவே எனக்குல்லா ஃப்ரீயா ஒட்டி குடுத்தாங்க
ஆனா அந்த கடையில ஃப்ரீயா ஒட்ல ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க
இல்ல எனக்கு ஃப்ரீயா ஒட்டி குடுத்தாங்கப்பா
எங்க எங்க ஒட்னீங் ஆ ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேரு தான போனோ ஆ எனக்கு தெரிஞ்சு ஆ எனக்கு தெரிஞ்சு ஸ் அவ சாட்டர்டே போ போவாங்கல்ல கொயருக்கு அப்பவே அந்த கடைக்கு போயிட்டு ஒட்டிட்டு அப்டியே பேய்ர் போலான் நெனைக்கிறே
ஆ எனக்கு ஃப்ரீயா ஒட்டி வுட்டாங்க
ஆ நா கேஷே கேக்கல அன்னைக்கு அவரு
நானே குடுத்தே எவ்ளோணா கேட்டே வேண் டாமா வேண்டாமா நீ இப்ப பரவால போமா சொல்ட்டாங்க
ம்
ஆனா சொல்ல முடியாது இப்ப எனக்கு ஃப்ரீயா ஒட்ன மேதி அவங்ளுக்கு ஓட்டுவாங்களான்ட்டு
இல்ல கொஞ்சோ கம்மி காஸ்ட் கேட்டாங்கன்னா பரவாலல
ஆ ஆ
ஒரு தேட்டி ரூபிஸ்
ம் இருக்கு எப்டி வாங்கலா
ஆ ஏனா சும்மா கம் போட்டு பட்டு ஒட்டின் குத்துருவாங்க என்னா அது அவ்ளவு பெரிய வேல கெடயாது ஆ அதுக்கு அதுதா யோசிச்சே
செரி செரி
ம் அப்பறோ இந்த டே எப்டி போது
டேயா டேயானது எனக்கு இன்னைக்கி கெடயவே கெடயாது இப்பதா எழ்
ம் ம்ம்
அவ்ளதா இன்னொரு டூ ஹவர்ஸ்ல நா மறுபடி ஈவினிங் ஒர்க் கெளம்பி போ போறே அஸ் யுஸ்வல் என்னோட ரொட்டீன் இது நா ட்ராவல் பஸ்ல இருக்க டைம் இது அவ்ளோதா
ம்
அவ்ளோதா என்னோட ரொட்டீன் போயிடுச்சு முடிஞ்சிச்சு இன்னைக்கு டே அப்டி நாளைக்கு தா கொஞ்சோ போ வெளிய போ வேண்டிய வேல இருக்கு கொஞ்சோ டயர்டா இருக் போ நாளைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு போற மாற் இருக்கு அங்க போய் தூங்கிட்டேன்னா நாங்க போய் தூங்குனா தூங்கிருவே அப்டி தூங்கிட்டேன்னா கொஞ்சோ ஃப்ரெஷ் ஆயிடுவே தூங்காம பசங்களா இருக்காங்க அவங்கூட அப்டியே வெளாடி மே அவங்களோட சித்தி பசங்களா இருக்காங்க ஆ அவங்கூட அப்டியே விளாடிக்குனே அப்டி இருந்துட்டேனா அவ்ளோ தா டயர்ட் ஆயிடு
ஆ உங்ககிட்ட ஒன்னு கேக்கணுனு நெனச்சே ஆ வர சண்டே வந்து யூத் சண்டேவா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தங்களோட சர்ச்சுல ஆ நீங்க வர முடியுமா
யூத் சண்டே வா
ஆம்மா
என்ன செலப்ரேட் பண்றாங்க
ஏஸ் யுஸ்வல் நம்ம சர்ச்சுல நடக்கறதா அங்கியு நடக்கு
ஏஸ் யுஷ்வல்னா செலிப்ரேஷன் இருக்கா
அ ஏஸ் யுஷ்வல் நம்ம சர்ச்ல எப்டி யூத் சண்டே கொண்டாடுவாங்க
ஓ அப்போ ப்ராக்டிஸ்லா அவங்க இந்நேரோ பண்ணிருப்பாங்கல
ஆமா ஆல்ரெடி ப்ராக்டிஸ்லா பண்ணிருப்பாங்க நம்ப ஆடியன்ஸ் தான அங்க நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போறோ
நம்ம ஆடியன்ஸா ஓகே
ஆமா நம் நம்ம சர்ச்சல இருந்து ஒண்ணு போல நம்ம அவங்க இங் இன்வெயிட் பண்ணிருக்காங்க சும்மா நம்ம போறோ நம்ப சந்துல் ஆமா பேப்வ்டுரு கேள்விப்பட்ருக்கீங்ளா
புரில
சந்துல் போப்வ்டுரு
சந்தூர் பவுடரா
சந்தூர் சோப்பு அத கேள்விப்பட்டதுலையா நீங்க சந்தூர் அ அந்த பிராண்ட் அம்பாஸ் டர்தா நம்மள வந்து இன்வைட் பண்ணிருக்காங்க
சீரியஸா உண்மைலயே அவங்க அதுவா
ஆமாங்க என்னாங்க இப்டி சொல்றீங்க அம்பாஸ்டர் அந்த பிராண்டோட அம்பாஸ்டர் தா நம்ப இஸிட் வர சொல்லி நம்ளுக்கு வந்து இதுவே குடுத்துருக்காங்க நம்ம போறோ அதனால தா உங்கள கேக்றே ஆம்மா
ஓ டைமிங்கு
டைமிங் வந்து லெவன் டூ ஃபோர் ஆர் ஃபைவ் ஆகணுனு சொ சொன்னாங்க எனக் தெரியாது
லெவன் டு போஃரா அப்பனா கஷ்டோ
என்னா அது எப்டி நம்போ சர்ச்சில நடக்குமோ அதே மாரிதா அங்கேயு நடக்குன் நெனைக்கற சோ
இல்ல எனக்கு லொகேஷன் வேணுனா சொல்லுங்க நா இங்க இருந்து ஸ்ரெட்டா வர முடியுமான் பாக்குறே ஏனா எனக்கு ரெண்டு மணிக்கு கிளினிக் முடியு சோ நா கிளினிக் வேற போனு சண்டே
ம்
அதுதா
முடிஞ்சா பாருங்க பாருங்க நா சொல்ற
சர்ச்சின்றதுனால தா யோசிக்றது வேற ஏதாச்சுனா வரமாட்டேன்ருப்ப
ம்
சர்ச்சின்றதுனால யோசிக்கிறே
ஏன்னா நம்ப இன்வைட் பண்ணி அவ்ங்க வந்தாங்க
ஆ அதா அவ்ங்க இன்வைட் பண்ணியிருக்காங்கள நம்ப போகணு பிரியாணி போடுவாங்களா கேளுங்க
ம் அதுதா மெய்னா கேக்கணு நாங்க மறந்துட்டோ நா இரு தல சொல்ற தலன்னு சொல்ட்டு வஸ்டாரு அவ்ரு
நா வேண்னா கரெக்ட்டா ரெண்டு மணிக் முடிஞ்ச உடனே நா வந்துற ஸ்டெய்ட்டா அப்டி பஸ் அதா அங்க பஸ் இருக்கு அ அவ்ங்க லொகேஷன் ஸ்ட்ரேட் போற பஸ் தா ஸ்ரைட்டா போற பஸ் தா வீட்டாண்ட அவ்ங்க ரெகுலரா ஏறுவாங்கள பஸ்ஸு அந்த பஸ்
நம்முளுக் ஆ எனக் தெரிஞ்சு நம்ளுக்கு பக்கமாதா இருக்குன் நனைக்கிற அது
அதுதா எனக் அதா எனக்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சொ இப்போ எப்டி சொல்றது ஏன் நா என்ன சொல்றேன்னா அவ்ங்க அங்க ஏறுவாங்கள ஒரு பஸ்சு அந்த பஸ்சு எனக்கு வீட் ட்டு வாசலியே இருக்கு சோ நா வந்து கிளினிக் முடிஞ்ச உட ஒடனே அந்த பஸ் ஏறிட்டனா நா ஸ்ட்ரெய்ட்டா அதுலே வந்துருவ நீங்க லொகேஷன் சொன்னீங்ன்னா நா வந்துருவ அதுக்காகதா இப்ப கேக்குற ம்
எனக்கு அவ்ங்க ஏருற பஸ் அங் போம போகு தா நெனைக்கிற எனக்கு தெரிஞ்சு
அவ்ங்க ரெகுலரா அந்த பஸ்ல தான போவாங்க
போவாங்க பட் அவ்ங்க ரெண்டு மூணு பஸ் அவ்ங்க தாண்டி இதுவு கதர்ச்சி இங்கதான இருக்கு ஓ பொருளு செரி வேறல்ல ரொம்ப லாங்கா தான பண்றோ பாக்லா எங்க பக்நம்ளுக்கு பொருத்தவரக்யு நம்ளுக்கு பக்கொதா
நம்ளுக்கு பக்கொ ஓகே அ அவ்ங்ளுக்கு
அவ்ங்குளு வந்துருவாங்க அவ்ங்க அதே சர்ச்சு தான
செரி ஓகே ஓகே நீங்க எத்தன மணிக் போற மாரி ஐடியால இருக்கீங்க சர்வீஸ் முஸ்டு போற மாரி ஐடியா இருக்
ஆமா சர்வீஸ் ஆமா செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு போற மாரி இருக்
ம் செரி ஓகே ஏனா னா கிளினிக் ஆல்ரெடி இந்த சண்டே லீவ் போட்டாச்சு நெக்ஸ்ட் சண்டேனா யோசிப்பாங்க மறுபடியு நா இந்த சண்டே போயி ட்டு அ மேபி ஒன் ஓ கிளாக் பர்மிஷன் வேணா கேட்டு நா வர
ஒழுஞ்சா வாங்க இல்லன்னா பரவாயில்ல விடுங்க பாரு ம்
ஆ நா ஃபுட் ஏனா சாப்பாடு வந்து நா காலையிலெ செஞ்சு வச்சுருவ அது எனக்கு பிரச்சன இல்ல சாப்பாடு நா காலைல பத்து மணிக்கே நா மத்யானொ லன்ச் ரெண்டு மணி சாப்பாடு வேண்டியத பத்து மணிக்கே நா செஞ்சு முடிச்சிருவ
ஓ
எப்ப வீட்லியு சாப்பாடு இருக்கு
ஓ
நா இப்போ இன்வைட்காக தா சொல்றே சர்ச்சுன்றதுனால தா இப்போ இது பண்ற
செரி ஓகே அடுத்த கால்ல கண்டியூ பண்லாம் பாய்
ஓகே ஓகே பாய்